ஹலோ சார் சொல்லுங்க சார் ஆ நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேங் மேடம் சொல்லுங்க மேடம்
ஆ ஆ இல்ல சார் இப்ப வந்து ரீசன்டா நெறையா நியூஸ் கேள்விப்பட்றோ அதுல வந்து பாத்தீங்க அதுவு வந்து கொழந்தைங்க இஸ்யூஸ் தா சார் அதுல இப்ப வந்து எங்க பக்கத்துல வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து கல்யாணோ ஆகிருந்துச்சுங்க சார் கல்யாண ஆகி இப்ப ஒரு டுவல் டேஸ் பக்கோ ஆகப்போது அவுங்களுக் க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் பேபி யு ட்ரை பண்ணிட்ருந்தாங்க ஆனா வந்துட்டு பேபி எதுவு இது ஆகல அப்பறோ நெறைய டெஸ்ட்டு செக்கப் பல்லா போயிட்ருந்தாங்க அப்பையுமே எதுவு ஆகலைங் சார் அப்றோ என்னாச்சு சுன் பாத்தீங்கன்னா அவுங்க டெஸ்ட் டியூப் பேபி வந்து இது பண்ணாங்க அப்ப டெஸ்ட் டியூப் பேபி வந்து அ வச்சுட்டு ரொம்ப கேர் ஃபுல்லா இருக்கணு நடக்கக் கூட கூடாது எதுவா இருந்தாலு பெட்லயே இது பண்ணிக் கணு அப்டின் சொல்லிட்டு ரொம்ப கேர் ஃபுல்லா இருக்க சொன்னாங்க
வெயிட்டு தூக்க கூடாது சொல்லுவாங்க ஆ
அப்டில்லா பாத்துட் இருந்தப்ப என்னாச்சிங்கன்னா செவன்த் மன்த் ஆகும் போது கொழந்த வந்து பொறந்து ஏ எறந்து போச்சுங்க சார்
எ செவன்த் மந்த்லிங்களா
ஆமாங்க சார்
ஓகே
அப்பறோ வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னு சொன்னீங்கன்னா வன் இயருக்கு அப்றோ த்ருப்பியு வந்துட்டு டெஸ்ட் இப்பெவ்வியு வெச்சாங்க டெஸ்டியூப் பேபி வெச்சதுக்கப்பறோ என்ன ஆச்சுன்னா
ம்
ஆ மறுபடியு என்னாச்சிங்கனா ட்வென் பேபியா வந்து ஃபாமாய் இருந்துதுங்க் சார் ரொம்ப ஹாப்பியா அவ்ங்க ஃபேமிலில எல்லாரு ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அவ்ங்களுக்கு எல்லாமே நல்லா வந்து இது பண்ணி வெச்சாங்க வளகாப்பெல்லா நல்லா க்ராண்டா பண்ணாங்க தென் வந்து நாங் கூட போய் சொன்னோ வளகாப்பெல்லா பண்ணாதீங்க வேணா எ சன்னயா இது பொண்ணு ரொம்ப ரிஸ்க் எடுத்துதா இதெல்லா பதாயிட்டு இருக்கு யார்ட்டயயு சொல்ல வேணா நீங்க வந்து பேர்சனலா வெச்சு நீங்களே உங்குளு இவ்ளோ பண்ணிட்டு பாருங்கன்னு சொன்னோ அப்ப அவ்ங்க வந்து ஆ இப்ப பேபி இதான ஹாப்பினஸ் லா வந்துட்டு அவ்ங்க எது பாக்ல
ஓ
அவ்ங்க வந்து வெச்சாங்க அப்போ வந்து இதுல யாரு என்ன பண்ணாங்கன் தெரியில்லெங்க சார் அவ்ங்க வந் பொண்ணுக்கு அதுக்கப் பறோ வந்துட்டு நார்மலா பெய்ன் வந்து டெலிவரி தா ஆச்சுன்னு சொல்றாங்க பட் வந்து அ அப்பயு ஒரு கொழந்த வந்து அ பொறந்து ஒரு கொழந்த நல்லா இருக்கு ஒரு கொழந்த வந்துட்டு இது ஆகலன்னு சொன்னாங்க சார் அப்பறோ ஒரு ஒரு மாசோ பக்கோ அந்த கொழந்த வந்துட்டு இன்குபெட்டர்லயே வெச்சு பாத்துருப்பாங்க போல அதாவ்து நல்லா இருந்த ஹெல்த்தி பேபி வந்து ஃபஸ்ட்டா வெளிய வந்துருச்சுங்கே தல வெளிய வராம கை வெளிய வந்ததுனால அவங்க என்ன இது பண்ணனுங் தெரியுமா ஹெல்த்தி பேபி வந்து இதாயிர்ச்சிங்க
க்ரிட்டிக்கலா அ ஆய்
க்ரிட்டிக்கல் ஆயிடுச்சுங்க ஆமா செகெண் வந்தது வந்துட்டு அ அதாவது ரெ ட்வின்னுல என்னெக்குமே ஒன்னு நல்ல ஹெல்த்தியா இருக்கு ஒன்னு கொஞ்சொ இதா இருக்குங் க அந்த செகெண்ட் வன் வந்துட்டு தா அந்த பேபி அத வந்து ரொம் ரொம்ப வெய்ட் கம்மியா இருந்தனால இன்குபெட்டர்லயே வெச்சிருந்தாங்க
அச்சா ஆ
அப்பறோ வந்து அதுவுமே வந்து ஒரு வன் மந்த்க்கு அப்பறோ அதுவுமே எறந்துருச்சிங் சார்
அச்சா ம்
அவ்ங்க ரொம்பொவே கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுதாங் சார் வந்து ஆமா ஆமாங்க அப்போ வந்து எப்பிடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட்டா வந்து ரொம்ப சோசியல் மீடியால எல்லா ரொம்ப நம்ம லைவா பாக்கற விஷ்யொ என்னன்னா ஒரு குட்டி கொழந்தய வந்துட்டு அவ்ங்க பேற அம்மாவே வ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி அடுச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தி கொன்னுடாங்க இன்னெக்கி அந்த பேபி உயிரோட இல்ல ஒரு பக்கொம் பாத்தோம்னா இந்த மாரி வந்து பேபிக்காக அ ஏக்கம்மா ஏங்கி
அப்டியு பேரன்ட்ஸ் இருக்காங்கன்றீங்க
ஆமா ஆமா அது ரொம்ப கொடுமையா இருந்துச்சு விஸ்வநாதன் கொழந்த பாக்குறப்போ ஒன்றரை வயசு கொழந்தைங்க சார் அதனால என்னத்த தாங்க முடியு என்ன வலி தாங்க முடியுங்கறதெல்லா அவங்க யோசிக்கவே இல்ல அந்த கொழந்தைய எப்டி அ துன்புறு சுற்றி கொண்டிருக்காங்க சார் அவங்களுக்கு எல்லா என்ன மனசாட்சி இல்ல கடவுள் எல்லா அவங்கள பாத்துட்டு தா இருப்பாரு கண்டிப்பா அதுக்கான பனிஷ்மெண்ட் எல்லா அவங்க கண்டிப்பா வாங்குவாங்க ஆனா என்னதா இருந்தாலு அந்த கொழந்தை அனுபவிச்ச வலிக்கான பதில் வந்து அவங்க குடுத்ததா ஆகணு எப்படிதா மனசு வரு பெத்த தாய்க்கு கண்ணுக்கு முன்னாடி கொழந்தை இப்டி எல்லா பண்றதுக்கு எப்டி மனசு வருதுன்னு யோசிக்க கூட முடியலங்க சார் அந்த இசுவ நா பாக்கும் போது இவங்கள யோசிச்சே இவங்க இந்த கொழந்தைக்காக எவ்வளவு தூர கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு இந்த கொழந்தை கெடச் இருந்தா நல்லபடியா பாத்துட்டுந்துருப்பாங்க வளர்த்துட்டு இருந்தருப்பாங்களே இப்டி வந்துட்டு இந்த மாரி ஒரு அம்மாட்ட போய் கெடைச்சி அந்த குழந்தை வாழ்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போச்சு என்ன சார் யோசிச்சே
அப்டிதா நெறைய பேரா இருந்தா திங்க் பண்ணிருப்பாங்க எல்லா இருக்கு
ஆமாங்க சார்
அது கொழந்தை இல்லாதவங்களுக்குதா அந்தோட ஃபீலிங்ஸ அந்த ஒரு இது தெரியு
ஆமா
இவங்களுக்கு என்ன தெரியதுன்னு தெரியல இந்த மாரி ஆகி போச்சு
ஆமா ஆமாங்க சார் அதனால யாருக்கு அந்த உயிரோட வேல்யூ தெரியுது இல்லைங்க சார் லைஃப்ல எல்லாரு வந்துட்டு இன்ன இதுக்கு வந்து எல்லா வந்து செல்பிஷா ஒரு ஒரு லைஃப் நோக்கி அவங்க அவங்களோட தேவைகளுக்காகவு இதுகளுக்காகவு கொழந்தைகள வந்து ஒரு பொருட்டாவே ப மதிக்க இது பண்றது இல்லைங்க சார் அந்த கொழந்தைங்க பொறந்துட்டாலு அவங்களுக்கு அந்த கொழந்தைங்க தேவ இல்லங்கிற பட்சத்துல இப்ப நெறைய வந்துட்டு ஹார்பனேஜும் நறைய விஷயங்கள் இருக்கு இல்ல ஏதோ ஒரு விதத்த மூலியமா கான்டக்ட் பண்ணி எங்கேயோ ஒரு ஆர்ப்னேஜலயே குடுத்தா கூட அவங்க மூலியமா யாருக்கோ கொழந்த இல்லாதவங்களுக்கு அந்த கொழந்த பேய் சேந்திரும் அதாவது அவங்க பண்ணிருக்குமே உங்களால வளக்க முடியல அப்டிங்கற பட்சத்துல ஆனா நல்லா இருந்த கொழந்தையை துன்புறுத்தி அடிச்சு இப்டி எல்லா பண்றது வந்து அவங்களுக்கே இதெல்லா தோணலையா இல்லைய இல்ல அவங்க வளந்த விதங்கள் அப்படிதா இருந்துச்சா அவங்க பேரண்ட் அவங்கள அப்டி தா வளத்துருந்தாங்களா என்னன்னே புரியலங்க சார்
பேரண்ட் வளத்துனாங்களா இல்ல நம்மோ மாடல் மாடல் உலகத்துல இருக்காங்களான்னு தெரியல மேடம்
இவங்கள மாரி இவங்கலா என்ன ஒரு
ஒரு குழந்தைக்கு இப்டி அப்படிய அந்த காலத்துல எல்லா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து எட்டு கொழந்தையோ பத்து கொழந்தையோ
அ
அப்டி இருந்தாங்க
ஆமாங்க சார்
அவுங்க எல்லா வந்ட்டு அத்தன கொழந்தையு ஒரே மாரி பாத்து வளர்த்துட்ருந்தாங்க
ஆமா
அப்ப அவங்க எல்லா ரொம்ப கிரேட் இதுதாங்க
ஆமா சார் அவுங்கல்லா வந்து அந்த காலத்துல மாரி இருந்த மனுசங்கள்லா படிப்பறிவு கம்மியா இருந்தாலு ஆ நறைய வந்து மரியாதையு மரியாதையா இருந்து அண்ணன்னா அண்ணன் தா அண்ணன வந்துட்டு அண்ணனுக்கு தம்பியா இருக்கோ அண்ணன வந்து போங்க வாங்க மரியாதையா தா பேசணு அ அண்ணன் நிக்கும் போது தம்பி வந்து ஒக்கரக்கூடாது அந்த அளவுக்கு எங்க தாத்தா எங்க பெரிய தாத்தா சின்ன தாத்தா இவுங்க எல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு தா அங் பெரியதாத்தா பேசிட்டு இருந்தாருன்னா இவுரு வந்து இது மரியாதையா தா பேசுவாரு ஒரு ஒரமா நிப்பார் அந்த மாரிதா இருந்தாங்க அவுங்க தா அவுங்க கொழந்தைகளுக்கு அந்த வழக்கத்த சொல்லி் குடுத்தாங்க அதுக்கு அடுத்த வந்த ஜென்ரேஷ் ஷன்தா அதுல வந்து எல்லாரு பத்தியு சொல்ல மாட் ட குறிப்பிட்ட அளவு அவுங்க வந்துட்டு அவுங்களோட ஃபிரீடத்த தேடி இந்த கொழந்தைகள் இந்த மாரி ஆக்கிருக்காங்க அதா எனக் எனக்கு தெரியுது பிறகு அவுங்களோட சுகந்திரத்துக்கான சுயநலந்தா இந்த கொழந்தைங்களோட இந்த வளர்ப்பு முறை இப்படி இருக்கு
ம்
அதனால இந்த மாரி இருக்கறதுக்கு என்ன சொல்யூஷன்னோ நம்மளால சொல்ல முடியாதுங்க சார் வா இனிமேட்டு இருக்க பேரண்ட்ஸ் வந்து அவுங்க கொழந்தைகள வந்துட்டு எ எந்த விதத்துல இல்லையோ இந்த மாரிலா இல்லாம கொஞ்ச சொல்லி் குடுத்து வளத்தாங்கன்னா இன்னு ஃபியூச்சர்ல இருக்கற சொசைட்டிக்கு கொஞ்சோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வர வ வளர்ற கொழந்தைகளுக்கு அ ஆட்டோமேட்டிக்கா இதெல்லா தெரிய வேண்டிய விஷயோ இப்படி வந்து இருந்தாது எப்படியுனு தெரியல இவுங்கள மாரி இருக்கவங்களா என்ன பண்ணணுன்னு ஒண்ணு புரியவு மாட்டேங்கிது
அ அக்கம் பக்கம்லா இருந்திருப்பாங்க அப்ப அங்க கொழந்த அழுகறது கூட அவுங்களுக்கு தெரிஞ்சு தெரியாம இருந்திருக்கு இல்லைங்களா
அங்கல்லா வீடு எப்படினா இந்த மாரி கிட்டக்க கிட்டக்கல்லா வீடு இருக்காதுங்க அப்புறோ அங்க வந்து ஒரு வீடுனா இப்ப அடுத்த வீடு கொஞ்சோ தூரமா இருக்குமா இருக்கு அதனால அதெல்லா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் போயி போச்சு
ம்ஹும் பாருங்களே எப்படி இருக்காங்க மக்கள்
என்னங்க சார்
எப்படிலா இது எப்படி சில பேர்ல இந்த மார்ல இருக்காங்கன் தெரியமாட்டேங்கன்ற
ஆமாங்க சார் இவங்கல்லே இவுங்களா அந்த என்ன சொல் என்ன இதலா சொ
தகுதி இல்லாத ஆளுக
ஆமாங் சார் உண்மையலு இவுங்க எதுலயுமே நம்ம வந்து ஜட்ஜ் ஜட்ஜும் பண்ண கூடாது எதுலயுமே நம்ம வந்து இவுங்களை எல்லா சேக்கவு கூடாது ஒரு சின்ன கொழந்த உயிர வந்து இவுங்களுக்கு மதிக்க தெரிலன்னா இவுங்க வந்து சமுதாயத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவுங்க
கண்டிப்பா அவங்கதா எ இந்த இதுல வேஸ்ட்டா தாருக்கு
ஆமா அவங்களு எப்படிதா இந்தவ கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த உயிர்கள கொடுக்குறாரு கொழந்தையே வரமா வந்து வேண்டிட்டு இருங்குறவங்களுக்கு வந்துட்டு இப்ப பனிஷ்மெண்ட்டா ரிட்டன் ரிட்டன் திரும்பி திரும்பி அவங்க என்ன ட்ரை பண்ணாலு அவங்களுக்கு அந்த குழந்தையோட பாக் வங்க வந்து சில பேருக்கு அது வந்து கடவுள் வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க
ரீசன்டா என் ஃரெண்டுக்கு கூட பாருங்க அவருக்கு மேரேஜ் ஆயி ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு இன்னு பேபி ஒண்ணு கிடைக்கல பட் அவங்களு அது இது பண்ணிட்டு இருக்காங்க
ஆ ஹா
இந்த மாதிரி ஆசைப்படுறவங்க நறைய பேர் இருக்காங்க கடவுள் வந்து கிஃப்ட் ஃப்ட்டு பண்ணி கொழந்த குடுத்தாலு அத காப்பாத்த தெரியாம அழிச்சுட்டு திரியுர சில ஜென்மங்கள் என்ன பண்றது மேடம்
ஆமா சேரிங்க சார் பேசலாங்க சார்
ஓகே மேடம்
செரிங்களா ஆ சரி